கேக்குதுங்களா சரி இப்ப நம்ம எந்த பதி பேஸ்லாம்
மூவி பத்தி பேசலாமா படத்த பத்தி பேசலாமா நீங்க மூவி போய் மூவியெல்லா போயிரு போயிருக்கீங்களா
நா அடிக்கடி போவேங்க போர் அடிச்சா நாங்க ஒ தேட்டருக்கு போய்டுவே லாஸ்ட்டா வந்து இப்போ கருப்பு மூவி இரு ரிலீஸ் ஆச்சுல்ல
ப்பே வந்துச்சே நா பரிமலன் கோ பாத்தே லாஸ்ட்டா பிளா பிளாஸ்ட்ட பாக்கணு ஓகே ஓகே ஓகே செரி செரி நானு நெறைய மூ கே நாங்களு வீக்லி வீக்லி ஆனா மூவி போயிருவோ
ஆஹ்
ஆஹ் அவருக்கு வந்துட்டு ஐ டில ஒர்க் பண்றாரா ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணுவாரு ரெண்டு நாளு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்டு சட்டர்டே சண்டே வந்து ரெப்ரெஷ்மெண்ட்டு அதனால வந்துட்டு ஏ வெளியதா போவோ வெளிய போயிட்டு சுத்திட்டு மூவி டைம் இருந்தா மூவி போயிருவோ மேக்சிமம் ஒரு மூவி போயிருவோ கண்டிப்பா சாட்டர்டே சண்டேஸ்ல
அது வந்து நல்ல ஒரு ரிலீஃபா இப் ஆனே தெஞ்சு இப்போ வந்து மூவிஸ் எல்லாமே நல்லா தா இருக்கு எனக்கு தெஞ்சு
ஓரளவு காமெடி ஆஹ் பரிமளா அன் கோ கொஞ்ச காமெடியா இருந்துச்சு ஆஹ் எந்த ஆக்டர் பிடிக்கு உங்களுக்கு
எனக்கு வந்து எப்பவுமே நம்ப தளபதி தாங்க
தளபதி தானா ஆஹ்ஹ சரிங்க ஆ எனக்கு எப்பவுமே சூர்யா ஜீத் அந்த மாரிதா புடிக்குங்க என்ன பாட்டு கேப்பீங்க என்ன மா சாங்ஸ் கேப்பீங்க
நா வந்து எனக்கு வந்து எல்லா சாங்ஸ் பிடிக்கும் ஆனா மோஸ்ட்லி வந்து அப்பா அங்க அடிக்கடி வந்து இந்த எயிட்டி சாங்ஸு சிக்டிஸ் அது மாி ரிலேட்டபில்லா வெப்பாரு நைன்டிஸ் அது மாரி அது சின்ன வயசுல கேக்க போது நம்மளுக்கு டென்ஷனா இருக்கு ஆனா போக போக கேக்க கேக்க அது பழகிடுச்சு
உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கு
எனக்கு வந்து அந்த மலையூரும் வீசும் காத்து
ஆம ஆமா
அந்த அது ஆமா அது அ ஆமா அதுக்கப்புற நைன்டிஸ்ல வந்த எல்லா சாங்சு செம்மையா இருக்கு அதுவு முக்கியமா காதலர் தினாங்க ஐயோயோ வேர லெவலு
ஆஹ்ஹ ஆஹ் ஆஹ் சரி சரி சரி
உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கு மூவி நீங்க விரும்பி சின்ன வயசுல பாத்தது
சின்ன வயசுல பாத்தது அப்டின்னு சொன்னா வாலி மூவிதா ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிக் கூ அஜித் அதுல அஜித் ஃபேன் நானு அஜித்துக் சான்ஸ் தெர்ல அவ்ளோ க்யூட் அதுல செம்மா க்யூட் ஐயோ கண்ணத்த புடிச்சு கிஸ் அந்தளவுக்கு க்யூட்டு அவுங்க எ அதுல அஜித்து செம்ம க்யூட்டு அதுல சிம்ரன் ஜோ புடிக்கூ எனக்கு ஜோனா ரொம்ப புடிக்கு கு அப்றோ சிம்பரனு புடிக்கு பிடிக்கு அவுங்க ரெண்டேதொட சாங் ஸு மூவிஸு எதுமே மிஸ் பண்ணமாட்டே எல்லாத்தியு பாத்துட்டே இப்ப வரிக்கூ அத மார அஜித்துது ரெ வயசு அப்றோம் அந்த திலோத்தமா காதல் மன்னன் சாங் படோ அந்த மூவி அந் த மூவி இதெல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு அப் றோ சர்வைவல் மூவி அந்த மாரி அப்டின் பாத்தா இந்த திருடா திருடா திருடா திருடா மூவி அப்றம் மே மாதோ அப்டியே பட்டர்ஃப்ளே மேல பறக்குற மார இரு து அப்டிந்தா அது திருடா திருடா அது மே மதோ இதெல்லா வந்ட்டு ரொம்ப புடிக் கு ச்ச் எங்யோ அ யாருக்கு தெரியாம போயற்து ஜாலியா இருக்கிறது
அ
பண்றது அதே மாறி நாங்களு இருப்போ நானு எங் வீட்டுக்காரு கொழுந்த இதே மாறி சாட்டே சண்டே தொலஞ்சி போய்ட்னோ எங்யாவ்து எப்போவாது சொல்லாமக் கொள்ளாம கெளம்பி போயிருவோ யாருகிட்டயு சொல்லாம அவுங்க ஃபேமிலிக்கு எங்க ஃபேமிலிக்கு பக்கத்து வீட்ல யாருக்கு தெரியாம அப்றோ போயிட்டு வந்துருவோ அந்த மாரி ஜாலியா இருக்கணு
அவ்வளதாங்க லைஃபு
ஆமாங்க இதுல நா பெருசு நீ பெருசு அப்டீன் நெறைய சண்ட இருக்குதுங்க எங்க வீட்லயு ஓடுது அவுங்க வீட்லயு ஓடுது எல்லா பக்கமு ஓடுதுங்க
அது வந்து லைஃப்ல எல்லாம் எத்தலயும் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் மட்டுமே இருக்காதுல்லையா
ஆமா
அதனால எதனா நம்மளை இரிட்டேட் பண்றதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருர்ந்துன்னே இருக்கும் லைஃப்ல அப்டிதான் இருக்கும் அது வந்து பழக்கமாயிடுச்சு எல்லாருக்கும் என்ன பண்றது
ஆமா தேவையே இல்லாம எதுக்கு சண்டைனே தெரியாம பேசாம இருக்கிறது இருக்கிறது ஒரு லைஃப் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகணுங்க
அது நினைக்க மாட்டாங்க அது மெச்சூரிட்டி ஆனா வயசுதான் அதிகம் ஆனா மெச்சூரிட்டி கிடையாது யாருக்குமே இப்ப இருக்குற நிலமைக்கு
ஆமா
எனக்கு தெரிஞ்சு இவங்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி சார் நடிச்சாரு இல்லையா முத் அந்த முத்துக்கு முத்தாக படம் அதுக்கப்புறம் வந்து இந்த கார்த்தி சார் நடிச்ச இது அது என்னது கடைக்குட்டி சிங்கம் இது மாரி ஃபேமிலி மூவிஸா போட்டு காமிக்கணும் இங்க பாருங்கடா குடும்பனா இதுதான்டா அச்சிக்கினாலும் புடிச்சிக்கினாலும் வந்துருவாங்கடா ஆ
இருப்பாங்க ஆமா அப்டி எல்லாம் இருக்கோணும் அப்படின்பாங்க ஆனா பேக் சைடு போயிட்டு நம்ம ந இருப்பாங்க இது இருந்து ஆனா பட் பேக் சைடு போயிட்டு ஆ அந்த பொண்ணா எப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பே போயிட்ட இருப்பா அப்டியமா இப்படி பண்ண ச்சாம அப்ப நம்ம செய்யறதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க நம்ம எவ்ளோ செய்ய றோம் நம்ம நம்ம வந்து அவங்க வ நம்ம எவ்ளவு கெவனிக்கிறோம் எல்லாமே அது வந்து அவுங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க நம்ம எது சின்ன தப்பு இருக்குமோ அதுதான் பெருசா அவுங்களுக்கு தெரியும் அதையும் மட்டுமே எடுத்து வச்சுட்டு ஊதி ஊதி ஊதி வந்து எல்லாத்த கிட்டயையும் சொல்லி பெர்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரிதான் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு
ம் அதான் எங்க அப்பாவ எப்பமே சொல்லுவாரு இரு இரு ஆ எப்படி சொல்றதுன்னா குடுத்தவன் தான் கெட்டவன் ஆயறான் கொடுக்காதவன் எப்பவுமே நல்லவன்ாதா இருக்கான்
ம்
அவம கவனிக்கிறவன் கெட்டவன் ஆயி றா கவனிக்காதவ
அப்படிதாங்க நான் பாத் பாரத்துு பாார்த்து எல்லாத்துக்கும் அப்படிதான் பாத்து பாத்து ஒரு ஒருத்தருக்கும் என் நானும் என் வீட்டு சைடும் செய்ற சொல்றேன் நான் அப்ப வீட்டு சைடும் சொல்றேன் என் வீடு மட்டும் நான் விட்டு குடுத்து பேசுல எல்லாருமே அப்படிதான் நான் விட்டு விட்டு கொடுத்த எல்லாத்துக்கும் விட்டு குடுத்துதான் போறேன் ஏன் தான் ஏன் அண்ணன் தம்பியா இருந்தான் எப்படி இருப்போ அதே மாதிரிதான் நான் இந்த சைடு நினைச்சிருக்கேன் அந்த சைடும் நினைச்சிருக்கேன் பட் அவங்க தான் எனைய வில தக்கி வச்சுதான் அவ வந்து வேற வீடல இருந்து வந்தவோ அப்படிங்கிறப்பா அவங்க
ஆமா அது எனக்கு எனக்கு ஒண்ணு இது வந்து புரியவே மாட்டறது இந்த கான்செப்ட் மட்டுமே ஆக்சுவலி அவங்களுக்கு மருமகள் வேணும் அப்படின்றாங்க அதே மருமகல வீட்டுக்கு வந்தா நீ வேற வீட்டுக்கு பொண்ணு உனக்கு இந்த வீட்டுல உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரிதான் பேசுறாங்க அப்புறம் எதுக்குடா கிளைம் பண்ணிகிறீங்க உங்க புள்ளிய நீங்களுக்கு தோல் போட்டு வெச்சு பழக்கலண் என்ன
அதுதான் சொல்றேங்க அந்த சைடு மட்டும் இல்ல இந்த சைடுமே இந்த சைடு போனாலுமே குத்துதாங்க எந்த சைடையும் விட்டு குடுத்து பேசவே முடியாது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாலுமே தப்பானவங்க தான்
அதுக்குதாங்க நான் சொன் சொல்றேன் இந்த தெறிப்படத்துல வரா மதாரி சொல்லுவாங்க பாத்தியா உம் தூரமு பொயுண்டா பேசு
அதே அதோன் அந்த மாதிரிதான் தூரமோ போயிடணுங்க தூரமோ போயிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க
தூரத்துல வீடு கட்டு வெச்சுக்கிற அது
தேடி கண்டுபிடிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடையில கிணறு வெட்டி வச்சு வெச்சது அது எப்படிடா தாண்டுனிங்க தாண்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரிதான்ங்க எல்லாம் அப்படிதான் இருக்குது நானும் அப்படிதான் கோயமுத்தூர் சாரி ஊர் சொல்லக்கூடாதோ நானும் அப்டி
இல்ல அது மாவட்டம் மாதாரியே எங்கன்னா வந்து குத்திமதிப்பா அதெல்லாம் சொல்லலாம்
செரி அதுதான் அந்த மாதிரி எல்லாம் கூட நானும் வந்துட்டேங்க அப்பவுமே அஹ்ஹ விடுற மாதிரி இல்லைங்க நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வேதன குடுக்கறக்குதான் இருக்காங்க நம்ம ஆ நம்ம அவங்க எப்படி கவனிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல நம்ம என்ன தப்பு செய்யறோம் அப்படிங்கறிறது மட்டும் தான் கான்செப்ட் ஆமாங்க அது வேணா உண்மைதான் ஆமாங்க உண்மதாங்க ஹுஹு இல்ல நானு ஒத்துக்குற வாட் அவுங்க அவு அப்பறோ அவுங்கள எப்டி ஹேட் பண்றது அது வாட்ஸ்அப் வாடஸ்அப் மூலைய மதன் நம்ளே தெரியப்படுதிங் நானே அப்டி தாங்க பண்றேங்க எத் இப்பனா எது பண்ணாலு ஆ புத்தி வராம போய் போய் அதுக்குள்ளயேதா நா மாட்றேங்க ஆ ஓவரா பேசி டைம் மே அப்பா மாட்ர்ங்குது இந்த
எல்ல நாட்ருங்குது தொழுவ தோணுதுங்க
சே சேச்ச இல்லல்ல அப்புலா இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்புலா அது மாரி தா நடக்குதுவோ அதுக்னதா நாலா வந்து எங்க சொந்தக்காரங்க வத் ஸப் ஸ்டேடஸ் ஃஎல்லாத்தையு ம்யூட் பண்ணி வெப்ப டேய் அதெலா போங்கடா நானு வாட்ஸ்அப் உங்கள்து பாக்க மாட்டமாே நீங்களு என்து பாக்காதீங்க அப்டின்ட்டு
காங்க
எனக் கல்யாணமே ஆகலங்க நா சின்ன பொ
ஐய்யோயோ சாரிங்க சாரிங்க படிச்சிட்ருக்கீங்களா ஒர்க் போய்ட்ருக்கீங்களா
பீஸ் எக்ஸாம்ஸ்க்காக பா இது பண்ணி ருக்க சைட்ல வந்து கிளாஸு கம்ப்யூட்டர் கிளாஸு போயிட்டுருக்க அப்டியே ஒரு மாதிரியா போயிட் ட்ருக்கு ஒர்க் இது பார்ட் டைம் அப்டி இப்டின்ட்டு
செரி செரி செரி செரி செரி சேரி அதுல வேஸ்ட்டுங்க
நன்றிக நன்றிங்க மூப்பின்ட்டு ஒரு விஷயத்துக்கு வந்தோ ஆனா வந்து அந்த மூவிங்
மூவி மூவி குள்ள போயி ட்டு மூவிப்
ஆமா எப்பவுமே இதுதா நடக்கு என்னா பண்றது வேற என்ன மூவிஸ் இப்ப ரீசண்டா நீங்க பாத்ததுல வந்து கருப்பு மூவி வந்து உங்களுக் புடிச்சிதா இல்லையா
ஆ புடிச்சிருந்து என்னோட சூரிய மூவி நடிச்சது என்ன எப்டிங்க புடிக்காம இருக் ங்க புடிச்சுதுங்க ஆமா ஸ்டைல் சூப்பரா இருந்துது கியூட் செம கியூட்டா இருந்தாங்க
அது வந்து ஒரு மாதிரி கியூட் ட்டா ஒரு மாதிரியா ஒரு அந்த லுக்கே வந்து ரொம்ப நாள் கழிச்சி பாத்த மாதிரி பிலாந்தது
என்னங்க
அந்த லுக்கே ரொம்ப நாள் கழிச்சு பாத்த மாதிரி ஃபிலந்தது சூர்யாவோட லுக்கே
ஆமா ஆமா கண்டிப்பா செம்ம கியூட்டு
ஆமா அதுவு அந்த சிங்கம் வந்தாரு அந்த எப்படா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தா மாரியே
ஆஹ் எப்டி இருக்கார் அ எப்டி இருக்கார் பாத்தீங்களா எல்லா ஆக்டர்ஸே இதாங்க ஐயோ ரெண்டு பேரு எப்டி எக்சசைஸ் பண்றாங்க நம்மளால தா எங்கியு போ முடியல வீட்லயே இருக்கற மாரி இருக்குங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க
ஓகே டைம் ஆய்ருச்சுங்க ஆஹ் டைம் ஆயிருச்சுல நீங்க எனக்கென்ன கால்
இல்ல ஆப்ல வெயிட் பண்ற
ஆஹ் இது இதுக்குமேல எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அப்பற நாளைக்குதாங்க மணி பா பத்தர ஆகுதா ஆஹ் சேரிங்க நன்றிங்க
யாரது